ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதுதா எடைல ஃபோன் வந்தது
அ அ சேரி அவந்தா அவ நெனச் சேனா அப்டி நெனச்சிட்ருந்தே பாத்தா
நா நல்லா நடந்துகுன் நெனைச்சே கடைசில அவ ஏ வாழ்க்கைல ஒரு தடவ வெளாண்டம் போதுதா எனக்கு அந்த எதோ
அவன எல்லாத்தியு வாழ்க்கைய வெளாட உட்ருக்கியே என்
ஆ அதுகுத் அவன நல்லா நம்பிட்டன்ல்ல நெனக்கு வந்து எது வந்தாலு நம்பி சொல்லிர்லா நா வந்துட்டு இவ கூட இருந்தா ஒரு சில ஆளுல்ட்டா நா ரொம்ப டச்சு உண்மையா சொல்னா நா வந்துட்டு உ நீயே ஆ வே வேற யாரு இந்த ஆடு மாடு ஆ அவலா‌ ரொம்ப உண்மையா இருக்க மாரி பேசுவானுங்க சேரி நா வந்துட் ட்டு அப்டின்னு நெனச்சே நால அவன சொல்ற நல்லவ மாரி பேசுவானுங்கல்ல
ஆ ஆ
அ நானு நெனச்சி சொன்னே பாத்தா கடைசில அவனுங்கதா எனைய செஞ்சதே
செஞ்சுவுட்டானுங்க‌ நீ செரி உனக்கு இந்தம இட்டாரு வச்சோம்ல அப் ப்ப கூட அப்பவு உனுக் தெரியாத அந்த விஷ்யோ நடந்தது
எந்த விஷ்ய
டீசண்டா நம்ம அவ மித்தாருகு நோம்பு தொறக்கறலா பசங்களலா கூப்டமில்ல
ஆமா
அப்ப ஒனக்கு தெரியுமா தெரியாதா நடந்தது
அப்பயா ஆ அ அப்பையெல்லா தெரியுன்டா நா பேசலயே அவளக்காலா அவன்ட்ட
நீ பேசிர்க்லான்டா
விடுடா விடு இதுக்கு மேல அத‌ வந்து நா அந்த நா விட்டு நா அப்பியே நெனச்ட்ட நா‌ ஒரு பத்
நீ பேசிருக்கினா வந் து ஆர்கியூ பண்ணிருக் கூடாது சும்மா என்னடா இப்டி பண்ணிட்டீங்கன்ற மாரி கேட்ருக்குனு
அப்பிடி இல்ல நா என்ன நெனச்சன்னா அந்தப் பத்து நாள்க்கப்பற யோஸ்ச் நா அப்பையே லேட்டுன் நெனச் சே இதுக்கு மேல இத எனக்குள்ளே வச்சு போச்சுர்னு அவ்ளவுதா
என்ன போ நெனச்சி நானே ஒரு மாரி டோப்புலருந்தன்டா நானே உட்டுட்ட அத வேறப் புடிச்சி என்னா வேறப் பேசி என்னாப் போதும் போனது போனா திருப்பி அவன்ட்ட சண்டப் போட்ட திரும்பி வந்தாப்
இல்லடா வரப்போறதில்ல
அ
கேக்கறது கேக்கணு அப்போ நீ என்னா இந்தாலு நீ இப்படி பண்ணிருக்கான் நீ நம்மளது
டினா அந்த சூட்டோட சூட்டா அந்த ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சா ஒடனே அன்னைக்கே போய் உக்கார வச்சு அவன
ம்க்கு அது உக்கார வச்சிருக்குணு அப்டி இல்லனாலு நீ கேட்ருக்லா இது இந்த வாய்ப்புதா இது எ இப்ப நீ கேட்டா வரப்போறதில்ல திரும்பி என்ன நடந்தத மாறப்போறதில்ல
ம் நா அப்பிடி நெனச்சுட்டுதா விட்டுட்டே
அது என்ன அவுங் உன நம்பிட் உன நம்பி உன ஃப்ரெண்டுனு நம்பி உனக்கு நா இவ்ளோ எடங் குடுத்தது இப்புடிதாம் இப்டி பண்ணுவேனா என்னன் தெரில அப்டின்ற மேரி
அதலா மறக்கு மற என்னதா அவ மனசுல அத இருந்துட்டேதா இருக்கு மனசு மறக்கலாம் முடியாது அதெல்லா அவனயெல்லா அவ பண்ண விஷ்யலா சே வெஷமார்ருஞ்சுங்க எனக்கெலா அப்டி இந்துட்டு எப்டினா இந்த இந்திக்காரனுங்க பண்ணுவான் தெரிமா அந்த முள்ளுக்குச்சில கைகுள்ள வச்சுட்டு அப்டி இழுப்பானு தெரியுமா
அ
ஆ அந்த மாரிதா இருஞ்சு போங்க
இவனுகல்லா வேஸ்ட் இவனுகல்லா பாத்துதா டீல் பண்ணு
ஒரு ஒரு அடியு ஆராத காயத்த குடுத்துருச்சு அதாது மூணாம் மனுஷன்னா கூட ட்ருந்துருக்கு தெரிஞ்சிருக்காது வலிச்சிருக்காது ரொம்ப யாரா ஒருத்தன் விளான்ட்டான்னு கூட பழகிட்டே ஒரு விஷயம் துரோகம்ங்ற போது அது வந்துட்டு அத துரோகத்த மன்னிக்கவே முடியாது தெரிமா
ஆ அ தெரியு
ஆ அது வந்துட்டு வர அது எப்டிதா அந்த அழியாது அது அழியாத ஒண்ணுதா அது
சம்பவம் பண்ணி விட்டானுங்க
முடிச்சு உட்டான்னுக ஆனா ரொம்ப பறக்கு பறந்துட்டு இருந்தேன் அப்ப எல்லாம் நாலா ச நானு ரொம்ப ஹோப் ஆயிட்டேன் எப்டி சொல்றது நா என்ட பேசறத பாத்துட்டு நா தா என்ட என் நாகான்டி பேசறனு நெனச்சு சி எனக்கே ஒரு மாறி நா லா அப்பதா திருட்டுத்தணம் பண்ண ஆரம்பிச்சே வீட்லயே
திருட்டுதனம் பண்ண ஆரம்பிச்சியா
எப்டின்னா நைட்டு போர்வைக்குள்ள போய் படுத்து ஃபோன் பேசுறது நாலு போர்வ போத்தறது
ஆஹ அந்த வேலல்லாம் பண்ணிட்டுருந்திருக்க
ஆ நைட் ஒரு பதினோரு மணி ஆச்சுன்னா பதினோரு மணிக்கு கால் வரும் வாட்ஸ்அப்ல கால் பண்ணவா அப்டின்னு கேக்கும் சரி ஓகேன்னு சொல்லி பண்ணு அப்டினு சொல்லுவ கால் பண்ண ஒடனே பேச ஆரம்பிப்பே அப்பறம் ஏந்ச்சு ஒரு கண்டுபுடிப்பாங்க டப்புன்னு ஏந்ச்ச ஒரு ரெஸ்ட்ரூம் போற மாறி இருக்கு பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்து ஒக்காந்து பேசு
சோ பாஸ் வார்ட் வேற மறந்து தொலச்சுட்டேங்க
எதுல
ஒரு அக்கௌன்ட்டோட பாஸ்வேர்டு இப்ப தேவப்படுது மறந்துட்டேன் இன்ன போட்டேன்ன ஞாபம் இல்ல
ஃபார்காட் பண்ண முடியாதா
ஃபார்காட் பண்ணா ட்ரை பண்ணே அது ஏதோ எர்றரு போல இருக்குது சர்வர்ல எர்றன்னு வருது டென்ஷன் ஆகுது
சே இந்த திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் உங்கள்ட்ட மறைச்சதன் பலன் எல்லாமே சேந்துதா அடிச்சிருச்சு
அடிச்சு கருமா தூக்கி போட்டு நெஞ்சுலயே மீச்சிருச்சா
உண்மதா உண்மதா நானு அத
என்ட்ட மறச்சது கூட அதாவது என்ட்ட மறச்சது கூட பிரச்சன கடயாது
ஆ
அது வந்து அதுக்கு காரணம் ஒன்னு சொன்னில அதுதா அங்க பிரச்சன
காரணம் என்ன காரணம்
உங்ககிட்ட சொல்லிந்தா நீங்க ஏதாவ ஒளப்பிருப்பீங்கன்னு அந்த ஒரு எண்ணந்தா சம்பவம் பண்ணி விட்டுருச்சு
உம் நா வந்து நா வந்து அத சொல்ல கூடாது நனச்சிந்தா சொல்லிருக்கவு மாட்டே இப்பயும் கூட
ஆ இல்லடா அது சரி இப்போ நீ சொல்லாதது கூட அது உன்னோட இதுதா உன்னோட இஷ்டம் தா அது அதோட காரணம்னு அதுக்குன்னு ஒரு ரீசன் நீ சொன்ன பாத்தியா அதுதா சம்பவம் பண்ணிருச்சு
ஆ மனச உலுக்கிருச்சு போலயா
ஆமா அடிச்சு நம்மளயே லைட்டா அப்டியே
விழுந்தது கீழ அப்டின்னு ஆயிப்போச்சு
ஆமா
ச
நெஞ்சுலயே ஒரு அம்பு வந்து எறங்கன மாரி
என்னாச்சு
சதக் சதக்குன்னு எறக்கிடுச்சு அம்பு
கத்திய வச்சா
ஆமா
கொலக்கார பாவி
அது யாரு
நீ தாண்டா
நீ தான்டா அது என்ன ஏன்டா சொல்ற
விட்ற அதா போச்சுல்ல என்ன பேசி என்ன ஆக போது
ஆ போனா வரவா
வரவா வரவா போகுது அதுதா சிரிக்கிறாண் சிரிக்க வேண்டியது நல்லம ஆயி போச்சு ஆ
பின்ன
இப்போ வரையுமே எனக்கு அந்த ஆனா அந்தோட பழக்கோ எனக்கு போவே இல்ல தெரியுமா
உம்னம்பலோ
இன்ஸ்டா ஐ டி இல்ல அன்பாலோ அன்பாலோ பண்ணிட்டோ இருந்தாலு அவ ஐ டி ய போய் பாக்குறத விடல
ஷ்சோ நண்பா தயவு செஞ்சு இந்த விஷயமெல்லா என்ட்டா சொல்லாதீங்க நா இருக்கிற இப்ப டென்ஷன்ல இப்ப அசிங்கமா திட்டிடுவே கால் கட்டாயிரு அதா பாக்குறே
சின்ன வயசு கொழந்தை போட்டோவ பாக்குறத விடல
டேய் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையாடா
சரி விடுங்க விடுங்க நா அப்படிதா சரி விடுங்க விட்டுறே
அப்பற நா பொலம்புவே பாக்குறியா
விடுங்க விடுங்க நாலாம் குடிகாரனோட மோச
ஆ ஆ உண்மே சொல்லுனு வய்யே இது இத இத நா சொல்லிதா ஆகணு வேற வழியில்ல
சொல்லுங்க
நம்ம முன்னாள் நண்பர் இருக்காருல்ல
எந்த முன்னாள் நண்பர் ஆமாமா ஆமாமா ஆமாமா
அவன்ட நா அவன்ட நா பொழம்பாத பொழம்பு இல்லடா டேய் உக்காந்து கேப்பா அதயு அதுல அவன பாராட்டிதா ஆகணு
ஆ
அல்லா பைய திடிர்னு இப்டி ஆயிடுச்சு
ஒரு பெண் வந்து வாழ்க்கையில வெளையான்நொன்னே எப்டி ஆயி போச்சு பாத்தீங்கள
அதுக்கு அவ புத்தியான் ஏய் நம்மல்லண்டா எப்பிர்றா இவ அதாவது இப்ப இப்ப இப்ப நமம இவன மாரி ஒரு ஆள்னா செரியீங்களா யாரு மீச மீச மாரி ஒரு ஆள்னா சேரி அவ கொஞ்ஜோ லுசு பைய பாவோ அப்டின் நெனைக்கலா இவ எப்டி இவ எப்படுறா இவன எப்பிர்றா மண்டைய கழுவுனிங்கன்றதுதா எனக்கு
அவன எப்டி சொல்றதுன்னா அதுதா ஆயிப்போச்சு எப்டின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணங்கள்னு வந்து ஒரு சில பெண்கள் ரண்டாது என்னனா பசங்களுந்தா ஏன்னா அவன வந்துட்டு காதலங்க எப்படி சொல்றது அவனுக்கு வந்து அவனுக்கு அது புடிச்சு வரல மொத சொல்றே கேளுங்க ஆ அவ வந்து கல்லூரி போயிருந்திருக்கா போன கிளாஸ்ல அது கொஞ்ச நல்லா இருந்திருக்கு
பாத்ததுலேயே வச்சு
அ அப்பற எடையில ஒரு நாள் வந்து எடையில வந்து இப்ப உங்க பேர் என்ன ஏதாவ பேசி செல்ப் இன்ட்ரோ போட்ருப்பாங்க செல்ப் இன்ட்ரோ போ இல்ல இல்ல செல்ஃப் இன்ட்றோகப்பரோ என்னா ஆயிருந்திருக்கு பேசணும்னே டே நண்பா இன்னு ஓ ஆளா அப்டின்னு ஒரு சிரி ப்பா பேசிருப்பாங்க நோண்டிருப்பாங்க பசங்க
ஸ்கூல் படிக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நடந்தது விஷயத்த சொ சொல்லிருப்பானுங்க அந்த வேல அப்ப பண்ண வேல. இப்ப பண்ணிட்ருந்திருக்கானு
ம் அதுலதா அவ வந்து இன்ஃபளுூயன்ஸ் ஆயிட்டான்
சரி சரி அது ஆயிட்டா சாம் இவன என்ன பண்ணி கூட வந்தா கூட அடிச்சு இதுக்கப்பறல்லா அவ பண்ணிதா கை வச்சிருப்ப அவ மேல மண்டையா மண்டையா மண்ட மண்டையா நறுக்கு நறுக்குன்னு கொட்டிருப்ப பிளாக்
அ
எய செங்கல் வச்சி அடிச்சிருக்கலா அவன சேரி விட்டுங்க திருத்த முடியாது இவன இருந்து அவங்க அப்பனே வந்தாலு
அவ்வளவுதா அதா
என்னமா
முடுஞ்ச கதைகள் அதுதா கூட இருந்த பசங்க தூண்டி விட்டுதா அவ வந்து காதல் அப்படிங்கிற ஒரு வலையல்ல வுழுந்தா
தூண்டி வுட்டு அவனுங்க பத்தியா அவனுங்க அவனுங்க காணாம போயிட்டானுங்க
அவ்வளவுதா அவனுங்க வேல முடிஞ்சு போச்சு அவ மூலியமா
ஆனா சிங் ஆனா நம்ம கூட இருக்கும் போது அந்த க சிம்பிளா ஒருத்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சான்டா நாங்க சொன்னா அவனுக்கு எங்க போச்சு அறிவு அப்டின்ட்டா சொன்னல அன்னிக்கு நீ ந நீ கூட நீ கூட அவன சொல்லிட்டு இருந்த டே நீ தாண்டா அவங்க உங்க நீங்க தாண்டா அவன ஏத்தி விட்டீங்க
ஆமா அண்ண உண்மையா அவ எனக்கு தோணுச்சு நா கேட்ட நீங்க தா ஏத்தி வுட்டு அவன இதாக்கனீங்கடா கூட இருக்கும்போது எல்லாமே இங்கிட்ட எல்லாமே கேண்டீன் போறது இவ காச வாங்கி திங்கறது யார் ஆட்டோ கார காச வாங்கி அவ அப்ப காசுயு திருடிட்டு வருவா பாக்கெட்ல இருந்து தூங்கி எஞ்சி அந்த ஆளு நெ சாரி நெஞ்சிலே மிதி ஒரு ஆச சரியா
ஆமா
ஆ பாத்தா அவன்ட்ட இருந்து முட்ட பப்ஸ் மட்டு இவனுங்க வாங்கி தின்டுவானுக கட்ட எல்லா கட்ட மாடெல்லா ஆ கான்டாக்டல்லா கேர்ள்ஸ் கண்டக்ட் ஃபுல்லா புடிச்ச உடனே இவன கழுட்டி விசிடாங்க கடசில அவ எங்க போச்சு அப்டின்டாங்க சும்மா அந்த கடைசில அவனுக்கு அறிவு அப்ப நெஞ்ச
நா சொன்னா நாங்க சொன்னா அவனுக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு தா அட்டிங்க பாரா நீ தண்டா கரெக்ட் அப்டின்னு
அதுதா அவ தா பர்ஃபெக்ட்டா இருந்து இருக்குறா அந்த இடத்துல
ஆமாங்க
அவ்வளவுதா யோச ஆ
சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல
ஒண்ணுமே இல்ல முடிஞ்சு போச்சு சரி ஓகே நண்பா வேல இருக்கு நா வைக்கிற பாய் ஆ
பாக்கலா